வணக்கம் ப்ரோ
சாப்பிட்ங்களா ப்ரோ
சாப்பிட்ட ப்ரோ நீங்க
சாப்ட்ட ப்ரோ
எந்தூரு ப்ரோ
நானா ப்ரோ
ம்
சிருவாபுரி ப்ரோ
சிருவாபுரியா ப்ரோ
ஆமா ப்ரோ
இன்னிக்கி வேற டியூஸ்டே வேற நெறைய கூட்டமா ஜனமா இருக்கும் போல
ஆமா ப்ரோ
உங்ளுக்கு பக்கத்துலேயே இருகுது கிட்டேயே இரு போயிட்டு வர்றதுகு நல்லா வஷியா இருக்கு
ஆமா ப்ரோ ஆனா நாங்க போவ மாட்டோ ப்ரோ அங்கே
ஏ ப்ரோ
சும்மாதா ப்ரோ வெறுப்படிக்கு அங்க போனா கூட்டத்துல நின்னுக்கணு
ப்ரோ உங்க ஊர் ப்ரோ நீங்க எப்பனாலு போய் பாத்துக்கலா நீ ஏ கூட்டத்த போ
செவ்வாக்கெழமனா போமாட்டே ப்ரோ நானு போவே ஆனா போனாலு இருக்காங்க ஆளுங்கல்லா இருக்காங்க போயிட்லா நம்மளுக்கு தெரிஞ்சங்க இருக்காங்க
அப்டியா ப்ரோ அப்ப என்னைக்குனா வந்தா சொல்றே ப்ரோ தெரிஞ்சுங்க இருந்தா அனுப்பிச்சு விடு ப்ரோ எங்க கூட
ப்ரோ
சரிப் ப்ரோ காலேஜ் எங்கனா போறீங்களா
இல்ல ப்ரோ வீட்லதா ப்ரோ இருக்கே
காலேஜ் முடிச்சிட்டீங்களா
இல்ல ப்ரோ காலேஜ் ஆனா போல ப்ரோ
காலேஜே போலயா நானு அதேதா ப்ரோ
என்னா ப்ரோ வேலைக்கா போறீங்க
ஆமா ப்ரோ
தெரியு ப்ரோ எங்க ப்ரோ
மோர் கம்பெனி மகரல்
சரி ப்ரோ நீங்க எந்த ஊரு ப்ரோ
நாங்க இங்க செம்பேடு ப்ரோ
செம்பேடா சரி ப்ரோ
ம் தெரியுமா
தெரியும் ப்ரோ
தெரியுமா சரி சரி செம்பேடுல யார்னா பசங்கள தெரியுமா ப்ரோ
தெரியாது ப்ரோ செம்பேடு வேனா தெரியும் ப்ரோ
அப்டியா சரி ப்ரோ சரி ப்ரோ நீங்க எங்கயு வேலைக்கு போலியா
நா எங்கேயு போல ப்ரோ வீட்ல தா இருக்குறே சும்மா தா இருக்குறே
சும்மாதா இருக்குறீங்களா சரி ப்ரோ சரி ப்ரோ எங்கனா வேலைக்கு போறதான ப்ரோ
டை பண்ணுக்கிறே ப்ரோ டை பண்றே போற்துக்கு ட்ரை பண்றே ம் எங்க கெடைக்க மாட்து நம்மளுக்கு செட் ஆவுற வேல
என்னா ப்ரோ படிச்சாதா ப்ரோ நம்மளுக்கு செட்டான வேல கெடைக்கு படிக்கலனா எதுவுமே கெடைக்காது ப்ரோ
டதா ப்ரோ நீ சொல்லது அதுக்குதா பஸ்ட்டே பட்ச்சிருக்கணுன்னு சொல்றாங்க எல்லாரு
ஆமா ப்ரோ இப்ப படிக்கிட்டானா நம்மளே வேனா ஒரு கைத்தொழில் கத்துக்குனாதா
ஆமா ப்ரோ
என்னன்னா வேலையே செய்ய முடியாது ப்ரோ
கம்பெனிக்கு போறத விட எதனா தொழில கத்துக்கலா ப்ரோ அதா நம்பளுக்கு வேல்லு
ஆமா இப்ப நெறைய வேல இருக்கு ப்ரோ எதனா ஒண்ணு கத் துக்கவேண்டியதா புதுசு புதுசா இருக்குது
செரி ப்ரோ
நீ கம்பெனிக்கா ப்ரோ போற
போயினுயிருக்குறே ப்ரோ
சரி ப்ரோ எப்டி ஜாலியாக்குதா வெறுப்
ப்ரோ கம்பல் வேலையே க்கு ப்ரோ சும்மா ப்ரோ போவோ ரெண்டு மணிக்கெல்லா வேல முடிஞ்சிடு ரெண்டு மணிக்கெல்லா வேல முடிஞ்சிடு படுத்துன்னு தூங்கிடுவோ
தெரியு ப்ரோ
அவளதா பஞ்சிங் வரிய டைம் அவுட் பஞ்சிங் வச்சுட்டு வந்துருவோ ம் அப்பறோ ப்ரோ
வேனா ப்ரோ வெறு
வெறுப்பாதா இருக்குது என்னா பண்றது வேலைக்கு போலன்னா வெறுப்பா தா இருக்கு அப்பதா போயிட்டு வந்து குளிச்சுட்டு வெளிய வந்த ரீசார்ஜ் பண்ண சொன்னோ ஒரு பொண்ண அதுதா உன்னு மெசேஜ் பண்
ப்ரோ என்க்கு பண்ணிட்டியா ப்ரோ நீ
ஆ ப்ரோ அது நம்பரும் சேவ் பண்ணலையா அதுவு செவன்லதா ஆரம்பிக்கு நம்பரு அதனாலா உனக்கு பண்ட்டே அது வீட்ட கால் பண்ண சொல்லிச்சு நெட்டு இலன்ட்ட
ம்
அதா ரீசார்ஜ் பண்ண சொன்னே
தெரியு ப்ரோ
தெரியாதா மெசேஜ் அனுச்ட்டே கோச்சுகாத ப்ரோ
செரி ப்ரோ அதானால ஒன்னுல்
என்ன பரோ அப்பறோ வேற எங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ற மார இனா பிரியாணி கடை எதன போட்டு நைட் பிரியாணி
ப்ரோ நைட் பிரியாணி தா வேலையாவது ப்ரோ
ப்ரோ இப்ப எங்க ஊர்ல போட்டாங்க ப்ரோ நல்லா ஓட்து ப்ரோ
எம்பேட்லியா ப்ரோ
செம்மேடில கூட் ரோட்டுல
ஆ தெரி ப்ரோ
பத்தாவது ரெண்டு எடத்துல போட்டாங்க
உனக்கு தெரிஞ்சுங்கா ப்ரோ
ம் ஃபிரெண்டுதா ப்ரோ
செரி ப்ரோ
ம் என்னா ப்ரோ அப்றோ
எல்லருனாவ் உங்க ஊர்ல எப்படி ப்ரோ இருக்கு ஏறா ஜாலியா இருக்குமா
எங்கேனா பக்காவா இருக்கும் ப்ரோ பறமாரி விளாடுங்க ப்ரோ வா வா வாரம் வார கிரிக்கட் விளாவோம் ப்ரோ கிரெட்க்கட் விளாடற நாலே கெடயாது
வாலிபால் ப்ரோ
வாலிபாலும் விளையாடுவோம் ப்ரோ ஆனா நீயா கிரிக்கெட் தா அதிகமா விளாடுவோம் ப்ரோ நாங்க
சரிங் ப்ரோ
சின்ன வயசுலருந்தே கிரிக்கெட் தா எங்கேரிய சைடளா
செரி ப்ரோ
ம் நீங்க ப்ரோ வாலிபால் தானா
நாங்க வாலிபாலு கிரிக்கெட ப்ரோ கிரிக்கெட் தா ப்ரோ ஆடுவோ ஆனா
ம் வாலிபால்ல்ளா டோர்னமெண்ட்ல்லா பெரிய ப சைட்லா வந்து விளையாடிர்கீங்களா
இல்ல ப்ரோ அங்கனா போதுல்ல
போனதில்லையா சரி நானே டி டி பண்ணுவே ப்ரோ பெரிய பாலு பசங்க
தெரியும் ப்ரோ கேள்விப்பட்ருக்கே
தோத்துட்டானுங்க ப்ரோ
எது ப்ரோ
பெரியபாலண் டீம் தா உள்ள போச்சு
எதரு ப்ரோ நாமேச்சது
ச்சல ப்ரோ
பெரிய மேட்சா
ஆ
டோர்னமெண்ட்டா ப்ரோ
ஆமா ப்ரோ சென்னையில ப்ரோ தோத்துட்டானுங்க ஏதோ ஒரு ஒரு பசங்க கூட
எதுல ப்ரோ செமிஃபைனல்லா பைனல்லா
அதெல்லா தெரில ப்ரோ விளையாடி தோத்த்துட்டா மட்டு கேள்விப்பட்டே
ஆ
அது மட்டுந்தா தெரியு, நீங்க எதுனா கேம் எதுனா வெளாட்றீங்களா ப்ரோ ஃப்ரீ ஃபயர் பப்ஜீ
ஃப்ரீ ஃபயர் விளாட்ன ப்ரோ ஆனா எனக்கு புடிக்கல ப்ரோ விளையாட தெரில டெலிட்டே பண்ட்ட
நானு அதேதா ப்ரோ சின்ன வயசுல விளாட்னது ப்ரோ இப்ப யாரு ப்ரோ விளாட்றது
வெறுப்படிக்குது ப்ரோ அது விளாட்னாலே ஒரே எப்டி அப்டியே மண்டல்லா நோவுது தலையெல்லா நோவுது அது விளாட்னா
ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சி ப்ரோ இப்போ
ஆமா ப்ரோ அப்டேட் அப்டியே அப்டேட் மாற மாற வெறுப்படிக்குது
எத்தன வயசுல இருந்து ப்ரோ விளாடுற
நா வந்து எ ஒரு மூணு மூணு வருஷமா விளான்ட ப்ரோ
மூணு வருஷமா நான்லா செகண்ட் எலைட்ல இருந்து விளாயாண்டுனு இருக்குற ப்ரோ
எப்ப ப்ரோ
செகண்ட் எலைட் பாஸ்ல இருந்து விளாட்ற
ஆ செகண்ட் எலை அப்ப இருந்தா நீங்க ஓல்டு பிளேயர் போல
ஆமா ப்ரோ ஐடிலா வித்துட்ட ப்ரோ பாட் ஐடி ஒண்ணு வச்சிருந்தே அவ்ளோதா ப்ரோ வேற என்னா பண்றது காசு இல்ல அப்போ இருக்க சொல்ல நல்லா செலவு பண்ணோ இப்ப செலவு பண்றதுக்கே புடிக்க மாட்டேங்கிதே
ஆமா ப்ரோ நான்லா பண்ணே பண்ணே மாட்டே நா பண்ணாது வரையு நல்லதுனு இப்பதா
ப்ரோ நீ அப்ப விளாடிருந்தனா உனக்கு தெரியு ப்ரோ டாப் அப் அரும
ஆமா ப்ரோ அப்ப நல்லா இருக்கு காஸ்டியூ எல்லா அண்ட் ஈவன்ட் எல்லா தரமா இருக்கு
எல்லாமே பயங்கரமா இருக்கு ப்ரோ, நா ஆனா செகண்ட் எலைட்லந்து விளாட்ன அப்பல்லா எலைட் பாஸ்னா ஏதுனே தெரியாது தெரிமா ஒரு ஃபோர்த் எலைட்ல இருந்துதா எலைட் பாஸ் போட ஆரம்பிச்ச நான்லா
ம்
எல்லாமே இருந்துது ப்ரோ அப்ப இஓலா இல்லல நா வித்த ப்ரோ, ஒரு இருபத்தி ஏழு ரூவாய்க்கு வித்த ப்ரோ
எவ்வளவுக்கு டாப்அப் பண்ணிருப்பீங்க
டாப் அப்லா கம்மியாதா ப்ரோ பண்ணிருப்ப அப்ப ஓல்டு எலைட்ல அப்ப ரேரா இருந்துச்சி கொரோனா டைம்ல தா வித்த அப்ப கொரோனா டைம் ல நறைய பேர் ஃபிரீ பையர் விளையாட ஆரம்பிச்சாங்க
ஆமா ப்ரோ
அந்த டைம்ல வித்துட்ட ப்ரோ கரெக்டா
செரி ப்ரோ கரெக்டான டைம்ல தா வித்துருக்கீங்க
ஆமா ப்ரோ கரெக்டான டைம்ல வித்தா தா ஐடி போவுமே இந்த டைம்ல வித்திருந்தோன்னா பத்தாயரூவா இருபதாயிரரூவாக்கு கூட வாங்கிருக்க மாட்டாங்க ப்ரோ
ஆமா ப்ரோ இப்பனா எவனு விளயாட தெரில விளயாடவு மாட்றா விளயாட தான நியூ ஓல்டு பிளேயர் விளயாட மாட்டா நியூ
நியூ பிளேயர் அந்த மாரிதா ஓல்ட் பிளேயர் யாருக்கு விளயாட்றதுகே புடிக்கல ப்ரோ யூடியூபர்ஸ் சொன்னா விளயாடுவானுங்க
ஆமா ப்ரோ அதுல காசு வருது
ஆமா நம்மளுக்கு என்னா வருது ஒன்னு வராது ஆமா ப்ரோ எவ்ளோ டாப்அப் ப்ரோ பண்ணீங்க நானா
ப்ரோ நீ பண்ணது இப்பதா உனக்கு தோணிருக்கு எதுக்கு பண்ணன்னு
ப்ரோ பண்ணத விட வித்து ஒர்த்தா பண்ணிட்ட ப்ரோ
செரி ப்ரோ அவ்ளோதா வுடு அது அது வரைக்கு நல்லத்தா நம்போ ஆனா நறைய பேர் வித் து கம்மியாதா ப்ரோ வித்துக்கிறாங்களே
ஆமா ப்ரோ நறைய பேர் இப்ப கம்மியாதா விக்கிறாங்க நல்ல ஐடி லா இப்ப கம்மியாதா விக்கிறானுங்க
நீ நல்ல வேல ப்ரோ அதிகமா வித்துட்ட கரெக்ட் டைம்ல
கரெக்ட் டைம்ல வித்ததுனாலதா ப்ரோ
உனக்கு கரெக்ட்டா காசு வந்து கரெக்டா ஒனக்கு அது கரெக்ட் டைம்ல இத்தன நாள்தான் ஒனக்கு காசு கரெக்டாக தான் வது
ப்ரோ சிலபேர்லாம் என்ன மாட்டாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட்டு ஏமாத்திடாங்க ப்ரோ ஃபர்ஸ்ட்டு ஐடி பாஸ்வேர்டு குடு அதுக்கத்தம் வீட்டாண்ட போயிட்டு வாங்கினு வந்து அதுக்கத்து ஆமா ப்ரோ ஐடி பாஸ்வோர்டலா மாத்திடானுங்கோ
ஆ
அத்தவங்க வீடாண்ட போயிட்டு சண்ட போட்டு ஐடி வாங்கி அதுக்கத்த வேற ஒருத்தனுகு வித்த ப்ரோ
ஏம் ப்ரோ அது மாறி பண்றானுனங்க அவ்னுங் எங்ஊர் எங்க ஊர்ல கூட ஒருத் எக்ஸ்சேஞ்ச் பன்லானு ஐடிய எக்ஸ்சேஞ்சு
ஆ
ஏமாத்திட்டா ப்ரோ அவன் ஐடிய அவ ஐடிய எத்துக்குனா இவ ஐடிய எத்துக்குனா
எப்ப ப்ரோ இதுமாரிலா பண்ணுவானுங்க ப்ரோ
ரொம்ப அது கூட ஓல்டு பிளேயர்தா சூப்பரா ரொம்ப நாள்ல இருந்து விளாட்றா ஓல்டு ப்ளேயர் அவனு
ஆ ஆ அதா ப்ரோ சில ஓல்டு பிளேஸ் நல்லா வெளாடுவானுங்கோ நல்லா பண்ணுவானுங்க வச் சில பிளேஸ் பைத்தியக்கார மாரி பண்ணுவாங்க ப்ரோ
ஆமா ப்ரோ
வெள்ளாட சொல்ல வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம மேட்சிங் தூம்பாது ப்ரோ கில்டு
ஆ ஆமா ப்ரோ அதுக்கூட நா வெளாடுவேன் சேத் ஆ போய் டிஜோன்ல சேத்துருந்தோ
ஆமா ப்ரோ அதெல்லா ஒரு ஜாலியா இந்துச்சு ப்ரோ பஸ்லா ரிவியூ பண்றது இல்ல எதுவு இல்ல
ப்ரோ அதுக்குனே லீவ் போடுவ ப்ரோ ஸ்கூலுக்கு கூட போமாட்டே
அப்ப எங்க வீட்லலா போனே தர மாட்டாங்க ப்ரோ வீட்ல போனு கேட்டு அடம்புச்சி ஐது கிழுது வாங்கி கில்டு ஏத்துவ ப்ரோ அப்பலா
ஆ
அப்பலா ஜாலியானுச்சீ ஃப்ரீ ஃபயர் வெளாட சொல்ல சாப்ட்டு இந்த டைமிங்ன்னா இந்த டைமிங் வந்துருவோ கரெக்ட்டா
ம்
வந்து எல்லா ஒண்ணா ஒக்காந்து வெளாடுவோ ஒரு இருவது முப்பது பேர் வெளாடுவோ ப்ரோ
செரி ப்ரோ அவங்களா ஸ்கோடா ப்ரோ
ம் ம்
உங்க்ளுக்னு ஸ்காடு
இருக்கு ப்ரோ எங்களுக் ஸ்கோடு
ம் சேரி ப்ரோ
ம் உங்களுயிக்கா ப்ரோ
இருந்தது இப்ப இல்ல ப்ரோ யாரு வெள்ளாட்ரது இல்ல
ஆமா ப்ரோ நானே பழையபடி கிளாஸ் ஆப் கிளான்ஸ் வெளாட ஆரம்பிச்சுட்டே
ம்
வெறுப்பா இருக்குது
ஆமா ப்ரா விடாதவே வெருப்பாதா இக்குது புடிக்கமாட்து விளாடத்துகே
ம் ப்ரோ ஒரு ஒரு நேரத்துல விளாட்டு நல்லாதி ஃபர்ஸ்ட்லா டைம் போதே தெரியாத விளான்னு இருப்போ இப்ப எப்படா முடியு வெறுப்பா இக்து வெளியே போயிட்லா அப்டின்ட்டு
ஒரு ரெண்டு மேட்சுக்கே வெறுப்பாச்சுச்சு வெறுப்படிகுது
ஃபஸ்லா நல்லா இருக்கு ப்ரோ இப்ப வளர வளர இந்த பீக் பிரிபயரன்றதே நா கேமுன்றதே புடிக்கல
ஆமா ப்ரோ
இப்ப ஓ நிஷ்டு நீ என்ன ப்ரோ பண்ண போற நான் அவ்ளோதா இன்னு கொஞ்ச நேரத்துல வேலைக்கு கிளம்பி போனும்
ஆ வீட்டல தா வீட்ல எதனா வேல எதனா டேப் ஆமாங்க ப்ரோ வேலைக்கு எதனா போய்லா இருந்தா வீட்டேலயே இருக்கிற
ம் வீட்ல உனக்கூட பொறந்தவங்க யாரு இல்லையா
அண்ண இருக்கா ப்ரோ அண்ண வேலைக்கு போறா
ம் ம் செரி ப்ரோ செரி ப்ரோ
தெரி ப்ரோ
அப்புறோ ப்ரோ
அப்பனா நா ப்ரோ பண்ணே வேலைக்குதா ப்ரோ எதனா கேக்கணு
விவசாய எதனா பண்றீங்களா
விவசாயில்ல ப்ரோ கைனி இல்ல ப்ரோ ஃபேமிலி அப்பாம்மாதா ப்ரோ வேலைக்கு போறாங்க
ரெண்டு பேரு வேலைக்கு போறாங்களா
ஆமா ப்ரோ கூலி வேலைக்கு போவாங்க ப்ரோ கைனி வேலைக்கு
சரி ப்ரோ சரி ப்ரோ நீ எதனா பாத்து வேலைக்கு போறத பாரு ப்ரோ
அத்தா ப்ரோ நான் கேட்டுக்கிறே பசங்களாண்ட சொல்றண்ணானு சொல்லிருக்கானுங்கோ அதா நாங்கல்லா போய்டோங்க ப்ரோ
அப்படியா ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ அடுத்த கால் பேசலாமா
பேசலாம் ப்ரோ பண்ணவா ப்ரோ